ஹலோ
எப்டி இருக்கீங்க
கேக்குதா அக்கா உங்களுக்கு கேக்குதா ஓகே ஆ கேக்குது
ஆ ஓகே
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே
ஓகே ஓகே எப்டி போது டேலா
சூப்பரா போகுது இன்னைக்கு செம ஹெட்டிக்ட்டே வேலைக்கு மேல வேல வந்து இப்பதா கொஞ்ச ஃப்ரீயாயி ஒக்காந்துருக்கோ
சேரி சேரி நா வந்து அப்டியே வ ஃப்ரீயா தா இருப்போ எப்பயுமே இப்ப அவளவா ஒர்க்குலா இல்ல ஓகே அப்ப என்ன சாப்ட்டீங்க
சாப்பாடு ரசம் நான்வெஜ் போட மாட்டேன் சொல்ட்டாங்க
ம் ஓகே ஓகே
நீங்க என்ன சாப்ட்டீங்க
நாங்களும் நான்வெஜ் இல்ல அ இந்த கொண்டைக் கடல சால்னா வச்சு சாப்ட்டோ
வெஜ் புடிக்குமா நான்வெஜ் புடிக்குமா உங்களுக்கு
எனக்கு நான்வெஜ் தா புடிக்கு இருந்தாலு அக்சப் பண்ணிக்கனுல்ல ஆ செய்றத அக்சப் பண்ணிக்கனுல்ல ஆமா சொன்னா அவள நீயே செஞ்சிக் கொண்டுவாங்க
அப்டின்ருவாங்க நமக்கு சமைக்கவு தெரியாது
அதா என்ன உங்களுக்கு சமைக்க தெரியு அதாவது கொஞ்ச ரெண்டு மூணு தெரியுமே
சாம்பார் செரியு ரசோ வெக்க தெரியு பொரியல் ஒரு சிலது வெக்க தெரியு மத் தபடி நான் வெஜ்ல இன்னு கை வெக்ல
ம் அது சேரி
ஹாலிடே டைம்லலா உக்காந்து இதா வேல நமக்கு
ஆமா அது போரு அடிக்கிது எத்தன கத்துக்க வரு கன்டினியூஸா கத்துக்கவு கடுப்பா வருது
ஏதாச்சு கத்துருவோன்ற வெறுப்புல ஏதாச்சி கத்துக்கணுன்ற வெறுப்புல கத்துக்கற தா
ஆமா
நீங்க என்னல்லா பாப்பீங்க
புரியில
என்னல்லா பா எதுலலா இன்ட்ரெஸ்டு உங்களுக்கு
எனக்கு வந்து படிக்க நார்மலா புடிக்கு எனக்கு ஏதாவது படிச்சிக்கிட்டே இருந்தா புடிக்கு அது இல்லாம இந்த லீவ்ல இருக்கதா கடுப்பா வருது அப்றோ வந்து கிராஃப்ட்டு செய்வே
கிராப்ட் வந்துட்டு அவ்ளோ பொறும இல்ல புக்ஸ் படிப்பே கத புக் அந்த மாரி நல்லா கிரைம் நாவல் அந்த மாரிலா வந்துதுனா படிச்சுக்குவே
ஓகே ஓகே மூவிஸ் வெப் சீரிஸ்லா எது பாப்பீங்ளா
ஆ கண்டிப்பா பாப்பே உங்குளுக்கு எந்த மாரிலா புக்ஸ் புடிக் ஓ ஐ மின் நா கத புடிக்கு
கத வந்து நம்மள்க்கு எப்பேயுமே வந்து லவ் கொஞ்சோ கொஞ்சோ புடிக்கு அப்பற வந்த் ஆ லவ் அப்றோ வந்து இந்த நேச்சர் அந்த கலர் ஃபுல்லா அது இருக்குல்ல நேச்சரோட அந்த மலயாள மூவிஸ்லா இருக்குல்ல
ஆ
அந்த மாரி ஃபில்ம்ஸ் ரொம்ப புடிக்கு அதுதா வந்து நா அடித்தடில்லா ரொம்ப இல்லாம ஆ அந்த மாரி அழகா இருக்கு நேச்சரா அந்த மாரி புடிக்கு ஆமா
பிரேமம் படத்துல அதெல்லா
ஆஹா ஹாமா பிரேமம் ஃபுல்லாவே புடிக்கு அந்த மாரி ஹாய் நானா ஆமா
நானா வந்துட்டு தெலுங்கு அதுவு புடிக்கு
ஆமா அதும் புடிக்
வேற என்ன பாடோலா புடிக்கு எனக்கு பேசிக்கா லவ் ஸ்டோரி புடிக்கு அத தாண்டி கிரைம் புடிக்கு ஹாய்னானா ஒன் ஆஃப் ஃபேவரட்
ஆ ஓகே ஓகே வெப் சீரிஸ்ல்லா பாத்திருக்கீங்களா
ஓ வெப் சீரிஸ்லா பாப்பே நீங்க எதெல்லா பாத்துருக்கீங்க
டிசன்டா என்ன பாத்திருப்பன்னு நெனக்கிறீங்க ரீசெண்டா ட்ரெண்ட் ஆச்சே
ஆஃப் கேம்பஸ்ஸா
இல்ல இல்ல ஆஃப் கேம்பஸ் வந்து நா இன்னு ப அது வந்து பென்டிங்ல இருக்கு அது இப்பதா இனிமேல் தா ஸ்டார்ட் பண்ணனு பாக்க
அந்த பிளே பாயா அந்த டேட்டிங் அப் தேவர் ஃப அய்யோ அது பேர் ஞாபகோ இல்ல
ஃபஸ்ட் டேட்டு பிளேபாய்
ஆ அது பாத்தே நானு கொஞ்ச பாத்தே எல்லா அந்த ஒரு லவ் ட்ரையாங்கிள் மாரி இங்க அவங்கள லவ் பண்றாங்க அவங்க இங்க லவ் பண்றாங்க
ப்பரா இருக்கு நா அது வந்து ஃபஸ்ட் டைம் நா வெப் சீரிஸ் வந்து நெறய பாத்துருக்கே ஆனா ஒ ரொம்ப புடிச்சு பாத்தது அதுதா
நல்லாது தமிழ்ல கொஞ்சோ டிப்ரெண்டா நல்லாக்
ஆ இது நாள் வர் கு தமிழ் அப்படி மொக்கயா இருக்கு சும்மா எடுக்கணுனு எடுப்பானுங்க வையத் த்ர வெப் சீரிஸ் வந்துச்சுனு கூட நம்பளுக்குலா தெரியாது இது வந்து கொஞ்சோ நீட்டா அழகா இருக்கு
பேசிக்கா தமிழ் படத்துல வந்துட்டு லவ் பண்ணுவாங்க பொண்ணு ஏமாத்து பிரேக் கப் சாங்கு மறுவ்டி சேருவாங்கன்னு இருக்கோ இது ஒரு மாரி கே டிராமா ஸ்டைல்ல கொண்டு வந்திருந்தாங்க நல்லாருந்தது
ஆமா
வேற என்ன பாப்பீங்க நீங்க வேற என்ன புடிக்கு உங்களுக்கு
வேறன என்ன எனக்கு பிடிக்குனே தெரியில எனக்கு வந்து பிரைட் ரைஸ் சாப்ட புடிக் கு ரொம்ப ஃபேவரட் ஃப்ரைட் ரைஸ்
ஃப்ரைட் ரைஸ் அந்த சிக்கன் ஃப்ரைட் ரைஸா
ஆமா
அது நல்லாருக்கு சிக் கன்னு ஃப்ரைட் ரைஸ் அண் சிக்கன் மஞ்சூரியன் காம்போவா வச்சு சாப்ட்ற நல்லாருக்கு
ம் உங்களுக்கு என்ன சாப்ட புடிக்கு
பிரியணி ஃபாரெவர் பிரியாணி மட்
அ வெப் ஃபீமே அ அது முஸ்லிம்ஸ்லா பிரியாணி பிடிக்குனு ஒரு டாக்கிருக்கு ஆனாலு எனக்கு அவ்ளவா புடிக்காது பிரியாணி இன்ட் ஸ்டெல்ல
பிரியாணி வந்துட்டு மட்டன் மட்டுந்தா எனக்கு ரொம்ப புடிக்கு மத்தபடி வேற எதுலயு இன்ட்ரஸ்ட் இல்ல
வெள்லல்லா வந்து எங்கயு சொன்னா சீன் போடாத முஸ்லீமா இருந்துட் டு எப்டி உனக்கு பிரியாணி புடிக்காது அப்டிலா கேப்பாங்க
ஆஹ பெருசா இன்ட்ரெஸ் இல்ல
ஆமா ச குடுத்தா சாப்புடுவ ம்ச் மத்தபடி ஆ மத்தபடி புடிச்சுல்ல சாப்பட மாட்ட
ரசிச்சி சாப்ட்றதுன்னா ஃப்ரைட் ரைஸ் தா
ஆமா ஃப்ரைட் ரைஸ் தா ரொம்ப புடிக்கு
சூப்பர் சூப்பர்
ம் அப்றம் வீட்லல்லா எப்டி போது லீவு
ரொம்போ வி வினோதமா போயி
போற என்னப்ப நம்மபளு என்ன பண்றன்னு தெர்ல என்ன பண்ணிட்டு இருக்கோனு தெர்ல நம்ப
என்ன பண்றது புரியல வீட்ல வந்துட்டு வச்சிருக்கறதே ரொம்ப பெரிய விஷியந்தா
ஆமா நம்பளுக்கே ஒரு டைமுக்கு மேல கடுப்பாயிரு
இவே இவ்வளோ விஷயோ நடந்து மார் இதெல்லா பாத்துட்டு வீட்ல உயிரோட வச்சிருக்காங்க அப்டிங்கிறதே பெரிய விஷயோ ஃபோர் செவன்ட்டி
ஃபோர் செவன்ட்டி ஓகே பரவால்ல சிக்ஸ் ஹண்ட்ரெட்க்கு தான
ஆமா
அப்ப ஃபோர் செவண்டி என்ன பரவால்லல
பரவால்ல அவுங்களுக்கு பரவால்ல இல்லல்ல
ம் பேரண்ட்ஸ் எப்டியுமே எப்பயுமே அதிகமாதா எதிர்பாப்பாங்க
ஆமா எல்லா அவங்க வந்துட்டு ஃபைவ் பிப்டி ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ் ட்ரிபிள் ஃபைவ்ன்னு சொல்லிட்ருக் சொன்னாங்க
ஆ ஐயோ நா என்னோடமா நா எங்க வீட்ல வந்து நா டு்வல்த் படிக்கும்போது சொல்லிருக்கே மார்க் வந்து ட்ரிபிள் ஃபைவ் எடுப் பே அப்டின்னு அது ஒரு செட் பண்ணிட்டே ஃபைவ் ஃபைவ் ஃபைவ் எடுப்பேன்ட்டு ஆனா வர்ல
அவங்க சொல்லிட்ருந்தாங்க சொல்றதுக்கு அழகாருக்கு நீ இந்த மாரி இது எடுக்கணு டிரிபிள் ஃபைவ் எவ்ளோ ஈஸியா இருக்கு
எடுத்துர்லா அப்டின்ட்டு ஆ எடுக்கல
அவ அது சொல்லி வச்சாங்க அது கெடைக்கல அப்டிங்கும் போது அவங்களுக்கு கொஞ்சோ எக்ஸ்பெக்டேஷன் பிரேக் ஆயிடுச்சி
கவல இருக்குந்தா ம் அப்றோம்
சாப்ட்டீங்களா இப்ப சாப்ட்டுருக்கே நைட்டு நைட்டு ஃபுல்லா வந்து முழிச்சிருந்து சாப்ட்ற அந்த மாரி பழக்கோ ஒங்களுக்கு இருக்கா
முழிச்சிருந்து சாப்ட்ற நைட்
இந்த மூணு மணிக்கு எந்திரிச்சு
ஆ அது முன்னி இப்ப இல்ல முன்னாடி அந்த பழக்கோ இருந்துச்சு திடீர்னு பசிக்கு பிஸ்கெட் எடுத்து சாப்ட்டு்ட்டு இருப்போ குடும்பமே ஒக்காந்து சாப்டுவோ நா மட் டு இல்ல எல்லாருக்கு எல்லாருக்குமே பசி வந்துரு ம்
தனியா சாப் வீட்ல திட்டுவாங்க நைட்டு உ தூக்கோ வராது எனக்கு இப்ப வரைக்குமே
ஆ
நைட் பர்சன் கெடையாதுதான
போய்ட்டு தூங்கிட்றீங்க நல்லா
நைட்டு தூங்க மாட்டே ஒரு நாலு மணி வரைக்கு முழிச்சுல்லா இருப்பே
அது சரி அதுக்கு அதுக்கப்றந்தா அதுவு நா இந்த லீவு இந்த லீவ்லெல்லா என்னமோ ப நைட்டு பன்னெண்டு மணிலந்து மதியானோ பன்னெண்டு மணி வரையு இருக்கு நல்லா முழுச்சிருக்கே
ஆ அப்டிதா தூக்கமே வராது அப்ப நா யார்க்கு தெரியாம எந்துருச்சு சாப்டுவே அப்ப கண்டுபிடிக்கும் போதெல்லா திட்டு வாங்குவே
ஹும்
அது அவங்க வந்துட்டு தூங்கிட்டாங்கன் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்றதே எந்திர்ச்சு பூன மாரி கிச்சன் போவமா
ஆமா
எங்க வீட்ல எலி பொறி வைக்கிற மாரி எனக் எதாச்சு வெக்கணுன் நெனைக்கிறே கடைசில
ஹ ஏ அப்றம்
அப்றம் நீ எதோ சொல்லுங்க
அப்றோ டீ குடிக்கிற பழக்கோலாருக்கா
டீ புடிக்காது காஃபி புடிக்கு
ஒர் நிம்ஷோ இரீங்க